எப்படி பா ரிக்கிங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கபா என்னப்பா எப்டி போது லைஃப் எல்லா எப்டிப்பா போது
ஆ லைப் எல்லா அப்டியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு
ஆ எதோ போதுப்பா கொஞ்ச எல்லாமே மே கொஞ்ச நார்மலா ஓடுது அதுனால அதான்ப்பா இப்போ இந்த வீடல ஸ்நாக்ஸ் பண்ணலாம்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்ச ஐட்டம்ஸ்லா நா பண்ணே ஆனா அது என்னவோ எனக்கு சரியா செட் ஆகல ஆ அதனாலதா சரி உங்ககிட்ட எதாவது கொஞ்சோ வித்தியாசமா எப்பயுமே ஜென்ரலா பண்ற மாதிரி முறுக்கு இந்த ஓட்டவட சிகட இதெல்லா பண்ணே இந்த கேரளா ஸ்டைல்ல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுச் நா கொஞ்ச சொல்லுவீங்க நிதம் இப்போ கால் பண்ண
ஓ சேரிங்க சேரி சேரி உம் நா வந்துட்டு கேரளா ஸ்டைல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொழந்தைகளுக்கு இந்த கழுத்தப்பம்னு சொல்லுவாங்க அத பண்ணி குடுப்பே அது கொஞ்சோ பெரிய ப்ராசஸா இருக்குங்க அ கிட்டத்தட்ட நம்ம அந்த புட்டிங்ன்னு சொல்லுவாங்க இல்லயா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸ் அது இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணுவேன்னு பாார்த்தீங்கன்னா அந்த ம கோதுமை மாவு இருக்கு இல்ங்களா கொஞ்சம் கோதுமை மாவ வந்துட்டு அ ஒரு தோசை பதத்துக்கு தோசை மாவு பதோ இல்லாம கொஞ்ச கெட்டியா பதத்துக்கு கலந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு நேந்திர பழத்த நல்லா வெட்டி போட்டுட்டு அ பாகு வந்துட்டு நல்ல காச்சி எடுத்துக்கணு பாகு வந்து தண்ணி இல்லாம கொஞ்சோ திக்கா காச்சி எடுத்துக்கணு அப்பறோ கொஞ்சோ ஏலக்கா பொடி இது எல்லாத்தயுமே கலந்து போட்டுட்டு அ அது கூட கொஞ்சோ அரிசி மாவும் சேர்த்து போட்டுக்கணுங்க இதெல்லாமே போட்டு நல்லா இது கலக்கி விட்டுட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ன சொல்றது இட்லி மாவு செய்யும் போது நம்ம எப்டி குளிக்க வைப்போமோ அதேமாதிரி இதயும் கொஞ்சம் ஒரு ஆறு மணில இருந்து எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே இதேல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்ரனு நேந்தர பழமு வந்து பாத்திங்கனா நல்லா அரச்சி விட்ரனு அப்றோ நா நல்ல தேங்கென்னை இருக்கு பாத்திங்கல்லா தேங்கென்னை வாங்கி வே ஒரு அர லிட்டர் தேங்காய் நெய்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு இரநூறு முன்னூறு நெய் ஊத்தி அ நல்லா அது ரெண்டுுமே மிக்ஸ் சூடு பண்ணி எடுத்துட்டு இது தோசை மாவு பதத்துக்கு வரும் இல்லைங்களா இத எடுத்து அந்த வடச்சட்டியில ஊத்துனீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பூரி மாரி நல்லா அப்படியே பொந்தி வரும் நடுவுல பாார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்ட்டா இருக்கு கொழந்தைகளுக்கு வந்துட்டு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவு வந்துட்டு கொழந்தைகளுக்கு குடுக்கலா அஹ் இந்த மாரி ஏதாவது கேரளா டிஷ் பண்ணுவாங்க அப்புறம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா டிஷ் எப்படி இருக்கும்ன்னா நெறைய இந்த என்ன சொல்றது அரிசி மாவு கலந்து செய்யற மாரி இருக்கு அது கேரளால சாப்பிடும் போது கொஞ்ச பசி அடங்கின மாரி இருக்கும் பட் நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு சாப்பிட போது ஆ அதிகமா வந்துட்டு வயிறு பசிக்காது ஒரு மாதிரி மோஷன் கட்டின மாரி இருக்கு கொழந்தைகளுக்கு அதனால நா மேக்சிமம் வந்துட்டு பச்சரிசி மாவு வந்துட்டு கொழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணிடுவே அப்ப எப்படியா எப்பவாவது ஒரு டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு மட்டன் எடுப்போ வீக்லி அ மந்த்லி டூ டேஸ் தா வந்துட்டு மட்டன் எடுப்போ நாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவோ பாத்தீங்கன்னா பத்திரி சுடுவோ நல்லா இருக்கு பத்திரி மட்டன் கிரேவ எல்லா வச்சு சாப்பறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க ஆனா பெரிய வேலைங்க ம் பத்திரி செஞ்சோ அப்படின்னா எனக்கு மட்டன் வேலைய எல்லா ஒரு பன்னெண்டு மணியோட முடிஞ்சிடு ஒரு ரெண்டு மணி வரைக்கு அ கொஞ்ச வேலைய எல்லா முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருக்கு அப்புறம் மூணு மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கு மாவு பணையறது குலைக்கிறது பன பத்திரி பெருசாவும் இருக்க கூடாது ரொம்ப சின்னதாவவு போயிருக்கூடா அது ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கணு ஆ அப்புறம் அது ஒரு கொஞ்ச பக்குவமா செஞ்சு நைட்டுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவே பத்திர எல்லா பாார்த்தீங்கன்னா ஒரு பத்திரியே ரெண்டு வயு சாப்பிட்டா முடிஞ்சு போயிடும் சோ அது வந்துட்டு ஒரு பெரிய லேயராட்ட அடுக்கி வைக்கிற அளவுக்கு செஞ்சுவே கண
அப்படியாப்பா எவ்வளவு விஷய இருக்குப்பா சொல்லவே இல்லல எவ்வளவு இருக்கு எப்பா நீங்க சொல்றது பாத்தா ஒரு பக்கம் கேட் துக்கு இன்டாஸ்டா இருக்கு எப்பட சாப்பிடுவோன்ற மாதிராலா இருக்கு ரோம்ப சூப்பரா இருங்க நீங்க சொன்ன எக்ஸ்பளனேஷன் அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு கேரளாவோட சைடு இதுன்னு பாத்தோனா ரொம்ப தேங்காய் எண்ணெய் சேப்பிங்க அப்றோ வந்து தேங்காய் சேப்பிங்க அப்றோ வந்து இந்த ம் இந்த பர்ஃபி எல்லா ரொம்ப தேங்காய் பர்ஃபி அந்த மாதிரி ஐட்டம் எல்லா ரொம்ப வந்து இதுல தானேப்ப வரும் உங்க அ உங்க கேரளா சைடு்லதானே அதெல்லா ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் அது அப்றோ வந்து பருப்பு பாயாசம் அதெல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்க சைடுலதான் அவ்ளோ சூப்பரா இருக்கும்ன்னு சொல்லுவாங்கப்பா
ஆ ஆமாங்க அது வந்துட்டு சிலர் எல்லா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பாலுலயே வைப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால்ல வைப்பாங்க பட் கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பதிலா அ நீங்க இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கணும் அப்டின்னா தேங்காய் பாலுக்கு பதிலா கொஞ்சம் இளநீ மாதிரி இருக்கும் தெரியங்களா தேங்கா அதாது எப்டி சொல்றதுன்னா முழுசா வந்து தேங்காவா இருக்காது ஆ அதுக்குன்னு இளநீயாவும் இருக்காது கொஞ்சம் அரைச்சோம்னா நல்லா கூழ் மாதிரி ஆயிடும் சோ அந்த மாரி இருக்குற தேங்காவ ரெண்டு எண்ணம் வந்துட்டு உடைச்சு அத நல்லா அரைச்சு நீங்க பாயசம் பண்ணபோது தேங்காய் பாலுக்கு பதிலா அத ஊத்திட்டீங்கன்னு வைங்களே அ நமக்கு அந்த பாயசமும் நல்லா கெட்டியா இருக்கும் தேங்காய் பாலோட ஃபிளேவரும் வந்து ட்டு கிடைச்ச மாதிரியே இருக்குங்க கிட்டத்தட்ட எப்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலர் தேங்காய் பால் ஊத்தி ஊத்தி வச்சு அந்த தலை வந்துட்டு ரொம்ப வலிக்கும் சிலருக்கு சாப்பிடும் போது ரொம்ப தேங்காய் பால் ஓவரா இருக்கும் ரெண்டாவது சிலர் வந்துட்டு அ கடைசியில வந்துட்டு கொதிக்க வைக்காம பச்சப்பால் ஊத்துவாங்க அந்த பச்சப்பால் ஊத்தி நம்ம பாயசம் குடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை வலிக்கும் தலை கேரா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதில அந்த தேங்காவ நம்ம அரைச்சு ஊத்தி வைக்கிற போது பாய் சம் வந்துட்டு டேஸ்ட்டாவு இருக்கும் அந்த மாதிரி தலை சுத்தல் கொஞ்சம் வராது இந்த ப்ஷர் உள்ள பார்ட்டிகளுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கேரளா ஸ்டைல் இருக்கிற தேங்காய் பாயசம் வச்சு குடிச்சோம்னா அந்த மாதிரி தலை சுத்தல் வரும் சோ இந்த மாதிரி வச்சு குடிச்சீங்கன்னா அந்த ஃபிளேவர்லயும் இருக்கும் பட் நல்லா டேஸ்டாவே இருக்கும்
சூப்பர் பா சூப்பர் ஆமா நீங்க சொன்னது பாத்தா தேங்காய் மோஸ்டா நெறைய பேர் சாப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி தலை சுத்துதுன்னு சொல்லுவாங்க அது ஜென்ரலாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பி பி இருக்கறவங்க பிரஷர் இருக்கறவங்க எல்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களாம் அவங்களுக்கு எல்லாம ரொம்ப அதெல்லாம் பாத்தா இதுவா இரு ஆனா நீங்க சொல்றத பாத்தா அந்த தேங்காய் அரைச்சி வச்சு இருந்தாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்களும் இந்த ஜென்ரலா இந்த முறுக்கு ஜென்ரலா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா நாங்க பண்ற இந்த சோமாசு இந்த தேங்காய் உள்ள அந்த சக்கரை வச்சு அ உள்ள வச்சு அந்த சோமாஸ் பண்ணுவோம் அப்றோ வந்து இந்த முறுக்கு இந்த ஓட்ட வடை சீகட அப்றோ வந்து ஸ்வீட்ஸ்ல பாத்தீங்க வச்ச நா மோஸ்டா வந்து இந்த ரவா லட்டு அப்றோ வந்து இந்த பாதுஷா அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு இந்த வாட்டி பாத்தா வீட் ல வெளில போய் வாங்கி வாங்கி சாப்பிடுறதுக்கு வீட்லயே பண்ணிடலாம் நேத்து நா ஒரு ஐடியாக்கு தா உங்களுக்கு கேட்டேன் இன்னைக்குனு பாத்துட்டு கம்முன் இல்லாம முறுக்கு ஊற வச்சு முறுக்கு அரைச்சு முறுக்கு சுட்டேன் சரி அதுலயே கம்முன் தானே இருப்பான்டு அந்த அந்த சீரகத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கார தூள் போட்டு அப்டியே சிகர ஆட்டமும் பண்ணேன் ஆனா சரி எப்டி இருக்குன்னா ஆனா இந்த பசங்களுக்கு நம்ம என்ன தான் பண்ணாலும் வெளில போய் வாங்கிட்டு வந்து குடுக்கறதுதான் பெஸ்ட்டுன்னு அது இதுன்னு சொல்றாங்க தவிர ஆனா மத்த பிரகாரம் வீட்ல பண்ணது ஏதோ அம்மா பண்ணாங்க ஏதோ இது அதுக்கு நான் ரொம்ப கூட பண்ணல கொஞ்சம் கொஞ்சம தான் பண்ணேன் இதுங்க சாப்பிட்டோம் இப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த அதர்சம் கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுவும் நல்லா இருக்கும் தேங்காய் அதர்சம் இது சக்கரை அதர்சம் பண்ணுவாங்க அப்றோ வந்து வெள்ளத்துல பண்ணுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த தமிழ் தமிழ் அவுங்க ஃபெஸ்டிவல்ல வந்து அதெல்லாம் இம்பார்ட்டெண்ட் ரொம்ப சங்கராத்திரி சங்கராத்திண்ணுவாங்க அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷே விசேஷம் அதனால வந்து இந்த சக்கர பொங்கல் அதுலயும் கூட தேங்காய் வந்து ஆட் பண்ணுவாங்க எல்லாமே பாத்தச் ரொம்ப அந்த எல்லாத்திலயுமே இந்த தேங்காய்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆட் பண்ணிதான் இருக்கு அதனால தான் சரி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு எல்லா டீடைலும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கினு நம்மளும் தெரிஞ்சது ஏதாது ஒண்ணு பண்ணலாம் வீட்ல வித்தியாசமா அ இதுல மெய்னா நா தேங்காய் பர்பி பண்ணலாம்னு இருக் உங்ககிட்ட போன் பண்ணேன் நானு அப்றோ பாத்தீங்கன்னா தேங்காய் பர்பி அது நல்லா நல்லா அரைச்சிட்டு கூட நல்லா நீங்க சொன்ன மாதிரி எல்லா பண்ணி அந்த தட்ல தட்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு அது கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஆர வச்சுட்டு எடுத்தா நல்லா கேக் டைப்பா வரும் ஸ்கொயர் ஷேப்ல வரும்னிட்டு நான் இந்த யூடியூப்ல எல்லா பாத்துதான் இது பண்ணேன் எனக்கு என்னதான் யூடியூப் பாத்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எதாது சொன்னாத நம்மளுக்கும் ஓரளவு அதை கெஸ் பண்ண முடியும் ஆனா நம்ம கை பக்குவத்தை விட பாத்தேன்னா அம்மா அவங்க கை பக்குவம் பாத்தா பக் காவா இருக்கும் அவங்களது கரெக்டா அந்த அந்த கன்சிட கன்சிஸ்டன்ட் கூட கரெக்டா வரும் அப்றோ வந்து அவங்களுடைய இது எல்லாமே சரியா இருக்கும் எதுவுமே வந்து உப்பு கம்மியா இருக்கு சக்கர இதுவா இருக்கும் அதிகமா இருக்கும் அதெல எதுவுமே சொல்ல முடியாது கரெக் டா அவங்க பண்ணுவாங்க அது எப்டிதா அவுங்களால முடியுதுனே தெரில இத்தனைக்கும் பாத்தா ஸ்டவ்வு எல்லாம் கூட இல்ல அடுப்பிலயே பண்ணிருக்காங்க அம்மாங்க அதுக்கு மேல பாட்டிங்க அவங்க வந்து கொஞ்சமா இருக்கும் போதே அதுலயே போ பாத்து பண்ணி இந்த கமர கட் எல்லா பண்ணுவாங்க தேங்காய்லாம் எங்க தாத்தா எல்லா பண்ணுவாரு அந்த கமர்கட்டு அந்த வெல்லத்த இடிச்சு போட்டு அந்த தேங்காவ அதுல போட்டு அதெல்லாம் பாக்கப் போகும்போது அந்த சூடல அந்த உருண்டை புடிக்கும் போகும் போது இவங்கலாம் எப்டிதான் பண்றாங்கனிட்டு இருக்கும் ஆனா அதெல்லாம் இப்பல்லாம் நினைச்சாலே அந்த டேஸ்டே வேற அதெல்லாம் காய வச்சு அதுல வந்து எவ் போ என்ன சொல்றது எவ்ளோ விட்டமின் சி எவ்ளோ இது அதெல்லாம் வீட்ல வெட்டியா இருக்கும் போகும்போது அவங்களாம் அந்த தேங்காவ எல்லாம் உக்காந்து துருவி இந்த இப்ப இருக்க வந்து நம்ம மிக்சியில போட்டுறோம் அப்பல்லாம் பாத்தா அந்த பிளேட வச்சு அதது எல்லாமே துருவி அதை பண்ணி சக்கர அ இந்த வெல்லத்த போட்டு அது தண்ணில பாகி எடுத்து இதை போட்டு அதை ரொம்ப திக் பண்ணி அந்த தேங்காய் வெல்லம் போட்டு அதெல்லாம் அப்டியே ரவுண்ட் பண்ணி ரோல் பண்ணி அதுவும் சாப்படுறதுக்கு ரொம்ப கட கடனு இல்லாம கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கடாவ பல்லுல வச்சி ச்ச கடிச்சா ஓரளவாவது சாஃப்டா இருக்கிற மாதிரி அது கரெக்டா அந்த பதத்துல எடுத்துட்டு வந்து கரெக்டா அந்த சூடுலயே அந்த ரவுண்டு பிடிக்கும் போது அதோட ஷேப்பு கூட மாறாது கரெக்டா லெவல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் எங்க தாத்தா எல்லாம் பண்றது எல்லாம் பாத்தீங்கனா வச்சுக்கோங்களேன் இந்த கேரளா ஐட்டம்ஸ் எல்லா பாத்தா இதெல்லாம் இந்த தேங்காய் பர்பி இந்த கமரக்கட்டு இந்த இந்த பாயாசம் அதெல்லாம் பாத்தா எதுவுமே பீட் பீட் பண்ற மாதிரி இல் ரொம்ப தேங்க்ஸ் பா உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்பா
ஓகேங்க தேங்க்ஸ்